ஆஹ்
ஆஹ் வணக்கம் ப்ரோ
பண்றீங்க
ஒன்னும்ல்ல ஒரு சுமாதா ஒக்காந்து இருக்கே நம்மப்ப சண்டேல என்ன பண்ண போறோம்
உம் ஓகேம்பா சண்டே ஸ்பெஷல்
இன்னும் எதுவும் இல்து ஈவினிங்க தா உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் சமைக்க ஆரம்பிச்சிடாங்கலா
ஆஹ் இல்லன்பா இனிமேல்தான் பண்ணிட்டு இருக்காங்க
ச்சிரு
ஏ ஆமா நண்பா இங்க மழ நண்பா அங்க மழ யா நண்பா
ப்ப சுத்தடிக்குது அப்ப வெயில் ரொம்ப வெயில் அப்புடி ஆப்போசிட்
வெயிலு வேற ஓரா இருக்கு எது மாதிரி நண்பா ஃபுட்டு சாப்பாதுலாம் சாப்பிறீங்க
ஆஹ் அது அப்புறம் தோசை நம்ம கிட்ட என்ன சப்பாத்தி பெருசா கிடையாது பீச்சுல
ஓகே நண்பா வெயிலுக்கு பாத்தீங்கன்னா முலாம்பழம் தர்பூசணிலிம் அதிகமா எடுத்துக்குங்க இல்லாட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் ப்ரோ ஒட்றது உம் எங்க கம்பெனிலயே பாத்தீங்கன்னா அவ்வளோ ஹீட்டா இரு பாத்தீங்கன்னா அதுதான் கூடுத்துட்டு இருக்காங்க உளாம்பழம் இது மாதிரி ஜூஸ்ல பாத்தீங்கன்னா அடிக்க இருக்கா வச்சிருவாங்க ஸ்டாக்கு
ஒல்ல ரொம்ப ஹீட்டா இருக்குன்னா எப்படி அது சேபி பிகாஷன் எப்ப அதுக்கு எலாம்
புரியலநண்பா
உள்ள வந்து டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும்ன்னா எப்படி உங்களுக்கு அந்த சேப்டி பிகாஷன்ஸ் எல்லாம் எப்டி எடுத்து மெயின்டன் பண்ணுவாங்க அ உள்ள
இல்ல நண்பா அது அது எல்லாமே சேப்டிக்கானது எல்லாமே குடுத்துருவங்க நண்பாஅந்த உபகரணங்கள் எலாம் குடுத்துருவாங்க பொருளா குடுத்த தகுந்த மாதிரி த இன்ஸ்டரஷன் பண்ணுவாங்க இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல பாத்திகன்னா சேப்டி உங்களுக்கு இப்ப எனக்கு நான் தான் சேப்டியா இருந்துகணும்பா நான் தான் பாத்துக்கணும்ன்னா ஒரு விரலு போச்சனாலும் சரி ஒரு கை போச்சுனாலும் சரி நமக்குதான் நஷ்டம் அவுங்க காசு குடுத்துட்டு போயிடுவாங்க காசு வச்சு நம்மளுக்கு அந்த ரீபில் பண்ண முடியாதுமா அந்த கையி கால்லா
உ உங்களுக்கு அந்த ஆஹ சொல்லுங்க சொல்லுங்க
அவங்க முன்னாடியே சொல்லிருவாபா உங்களுக்கு உங்க கையி எவ்வளவு முக்கியமோ உங்களுக்கு உங்க மேல உயிர் எவ்வளவு முக்கியமோ நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்றவாங்க நண்பா சேப்டியினு நம்ம தான் பாத்துக்கணும் நண்பா இருந்தாலும் அவுங்களும் பாத்துக்குவாங்க இருந்தாலும் உங்க உயிருக்கு நீங்க தான் கேரண்டிடோ நண்பா.
ஸ். இப்ப உங்களுக்கு உங்க டெல் டெல்ஸ் எல்லாம் நட. த்துவோங்களா இப்ப சேஃப்டி ஃப்ரெண்ட்ஸ் நடத்துவாங்க இல்லையா. எப்ப எப்படி இருக்கணும் எல்லா. அதல்லாம் நடத்துவங்களா.
அத பத்திலாம் எதுவும் அவ்வளவுக்கெல்லாம் ஒன்னும் பண்ண மாட்டேங்க நண்பா நம்ம ஒரு ஹீட்டு அந்த இரும்ப உருக்கி ஊத்துறப்ப நண்பா நம்ம போய் அந்த இடத்துல செக் பண்ணும்னு சொல்லிட்டு கைய வைக்கிறோம்வீங்க. அந்த இடத்துல ஊத்தக்கூடாதுன்னு. ஒரு சென்ஸ் ஒரு அறிவு இருக்கணும் நண்பா. ஆனா அந்த அறிவு அவனுங்களுக்கு இருக்காது வேண். ணே ஊத்துவானுங்க அப்ப எப்படிப்பட்ட ஆளா இருப்பானுங்க பாத்துக்கங்க.
. ஏன்னா இப்ப நம்ம எல்லாம் பண்ணனு. இது ஐடி கம்பெனிஸ்ல்லாம் ஒரு வேற இது இருக்கு. பட் சேட்டடீஸ்சு இந்த மாதிரி இதுல்லாம் ப்ரொடெக்ஷன் ஹைஸ்ல்லாம் ஜென்ரல் ஒர்க்கர்ஸும் நறைய இருப்பாங்க இல்லையா. நம்ம படிச்சவங்க நம்ம ஐடி வேல. டிகிரி படிச்சவங்க உள்ள இருப்போம் அத பாத்து ப்ரொடக்ஷன்ல மார்கெட்டிங் புல்லா இருக்கும் பட் ஆனா உள்ள இறங்கி வேல செய்றவனுங்க இப்போ அ அவங்களுக்களாம் சொல்ல மாட்டாங்க.
ஆஹ
பாத்துக்கணும் அப்படிலா.
ஆமா ஆமா நண்பா. அம்மன்னே ஏன்டா.
ஏன்னா மோஸ்ட்லி அவங்கதான் ரொம்ப. மோஸ்ட்லி அவங்கதான் ரிஸ்க்ல இருப்பாங்க இல்லையா.
ஆமா.
ஜென்ரல் ஒர்க்கர்ஸ் வந்து அதிகமாக ரிஸ்கில்ல இருப்பாங்க.
உம் ஆமா நண்பா இல்ல எதுக்குடா இந்த டிப்ளமோங்கிறது ஒன்னு படிச்சனே தெரியல நண்பா அவசரப். பட்டு எடுத்து வாழ்கையே தொலச்சிட்டோம்.
டொல்த்து முடிச்சு நீங்க அந்த நீட்டு இதெல்லாம் எதுவும் இது இல்லையா. டாக்டர்க்கு எதுக்கு வீட்ல சொல்லிருப்பாங்கள.
புரியல நண்பா ஒண்ணுமே கேட்கல நண்பா நீங்க பேசுரதுங்.
இல்ல டொல்து முடிச்சுட்டு எல்லாருமே வந்து இந்த எம் பிபி எஸ்கு நீட்டு எழுத சொல்லிருக்காங்க அந்த மாதிரி ஏதாவது நீங்களும் எழுதுனீங்களானு கேட்ட.
இல்ல இல்ல நன்பா கம்ப்யூட்டர் சைன்ஸ் நம்ப எடுத். த பயாலஜி எடுத்தாதான் நம்ப இத அட்டன் பண்ண முடியும்.
ஓகே ஆமா சரின்னை எதா டொல்த்ல நீங்க பயோவா. இது கம்ப்யூட்டர் சேரிச்சேரி. எப்படி நீங்க படிச்ச ஸ்கூல்ல எல்லாம் வந்து எப்படி. அஹ நல்லா இருந்துச்சா அங்கிருந்து எக்ஸ்பீரியன்ஸ்சு அதுக்கப்புறோ டுவெல்த் எல்லாம்.
அது நா படிச்ச ஸ்கூல்ல தரமா இருஞ்சு நண்பா. இப்ப டுவெல்த்துக்கு லெவன்து டுவெல்த்துக்கு அப்பதான் பப்ளிக்கே இன்டுடியூஸ் பண்ணாங்க அப்பதான் நாங்க பஸ்ட பேஜ் அப்ப. இப்ப நீங்க பாத்தீங்கன் வைங்க நீங்க அது எக்ஸ்சாம் வைக்கரப்போ பாத். ஏனா டீச்சர்ஸே இல்ல ஒரு மூணு சப்ஜெட்க்கு பாத்தீங்கன்னா
ஓகே ஆமா லெவன்த் வந்து நம்ம டுவல்த் சப்ஜெட் படிச்சு எங்க பேட்ச்தான அப்போ உங்களுக்கு வந்து எங்க நாங்க முடிச்சுட்டு வந்த அப்புறம் தான் லெவன்துக்குமே செமஸ் எது வச்சாங்க பப்ளிகே அப்பனா நீங்களும் அதே
ஓகே ஓகே நண்பா இப்பதான் நாங்க வச்சோம் அதுக்க கட்டியும் எல்லாருமே மார்க்கு கம்மி தான்நண்பா எல்ல பாஸ் ஆனதுே அதிர்ஷ்டனா வச்சுக்கலாம்
டு்வெல்த் முடிச்சுட்டு நீங்களே டிசைட் பண்ணீங்களா டிப்ளமோ எடுக்கலான்னு இந்த வீட்டில் சொன்னாங்கள
இ இல்லல்லமா அண்ணன் எடுத்துட்டு இருந்தாரு சரி படிச்ச உடனே ரெண்டு மாசம் ரெண்டு வருஷத்துல வேலை கிடைச்சன்னு சொல்லிட்டு அதை எடுத்தே நண்பா எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது வேலை பயங்கரமா இருக்கு நம்முலும் டிகிரிய முடிச்சுட்டுட்டு ஏதோ பைனல் கேட்டுருக்கலாம் ப்ரோ அவரும் வேணா வேணாம்னு சொல்லுங்க நண்பா
அவ அவரு வந்து முடிச்சு டுவெல்த் முடிகிரப்போ படிக்கிறப்போ நீங்கெ டென்த்து படிச்ச எப்படி வயசு
இல்ல நண்பா நான் கரெடா டுவல்த் முடிச்சு வர்றப்ப அவரு வேலைக்கு போயிட்டு இருந்தாரு அவர் எல்லாம் வேணவே வேணாம்ன்னாரு நண்பா டிகிரிக்கு போயிரு டிகிரிக்கு போயி சேரி நம்ம ரெண்டு வருஷத்துல வேலை கிடைக்க இது சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன படிப்பா வர போதுன்னு சொல்லிட்டு இது எடுத்து படிச்சே இது அதுக்கு மேலஇருக்கு
அண்ண பேச்ச கேக்கம விட்டீங்க இருந்ததுதான் இப்போது அட்டிலிஷ் ஐ டி லியாது பா
ஆமா ஆமா என் ஃப்ரெண்டு என் கூட இருக்கான் செவ்வால ஐடி நண்பா பண்ணிட்டு இருக்கோன்
இல்ல இந்த கவுர்மெண்ட் எக்ஸா இந்த முற டிரைபண்ணிருங்க கவர்மெண்ட் பேங்க் எக்ஸாமு இந்தமாரி டிரைப்பன்னு
நண்பா கவர்மெண்ட்டுக்காகவே என் கூட ஒருத்தன் சுத்திட்டு இருக்கான் நண்பா ஒரு மூணு வருஷமா உக்காந்து படிச்சிட்டு இருக்கான் நண்பா இன்னுமே வேலை கெடைக்கல நண்பா அவனுக் கம்பேர் பண்றப்ப இவனுக்கே வேலை கிடைக்கல நம்ம என்ன இப்ப எடையில வந்து படிச்சு கிடைக்கப்போது அதுக்கே நான் விட்டுட்டேன் நண்பா
அவனும் இன்ஜினியரிங் படிச்சான் அப்டியே படிச்சு முடிச்சு வீட்ல அவ அவன் தான் எனக்கு வந்து வேலைக்கு சொன்னான் இந்த எக்ஸாம் எழுதுடா அப்டின்னு அப்பதான் அந்த ஐடி கம்ப இப்ப நீ வந்து கொரோனா டைம்ல ஆன்லைன்ல எக்ஸாம்ந்து இன்டர்வியூ வச்சு ஒரு இது வச்சு பட் அவ எனக்கு இன் னா நான் அதை எழுதி நான் பாஸ் பண்ணி வேலைக்கு போயிட்டேன் பட் அவுனும் உக்காந்து ஒரு கிட்ட நாலு வருஷம் ஆகுது பேங்க் எக்ஸாம் படிக்கிறேன் படிக்கிறேனு நாலு வருஷமும் கூட போவேன் நானும் போவேன் என்னையும் வாடா ஒரு டைம் எதுவ அப்படின்னு கூட்டிட் போவான் நானும் போவேன் நாலு வருஷம் படிச்ச அவனே பாஸ் பண்ண முடியல ஒரு டைம் பாஸ் தேர்ட் அட்டெம் போர்த் அட்டெம்ட்ல பாஸ் பண்ணிட்டான் பில்லிம்ஸ்கு மெயின்ஸ்கு போயிட்டான் பட் மெயின்ஸ் அவனும் பாத்து பாத்து கடிச்சு ல்ல இங்க ஒசூர்ல பேஃக்ட்ரீலதான் அவனும் வேலையில இருக்கான் இப்போ அவனு ஏதோ ஒரு இன்ஜீனியரிங்க மெட்டீரியல்ஸ்ல ப்ரொடக்ஷன் மந்ஸ் ல இருக்கான் அவங்க ரெஃபர் பண்ணு நான் தான் சொன்னே அப்பியே சொன்னே வே வேலைக்கு ஏதோ ஒரு பேங்க் எக்ஸாம் பேங்க்ல ஏதோ ஒரு நார்மல் வே வேலைக்கு போய்கோ போயிட்டு கூட இல்ல வேற ஏதோ ஒரு ஒர்க்குக்கு போயிட்டு கூட படிறா அப்ப போடுறா நாலு வருஷம்வீட்லே உகாந்து இப்ப ஒக்காந்து திரும்பியும் போய் இப் பதினெட்டாயிரத்துக்கு சம்பளம் வாங்கிட்டு இரு
அதேதான் பாய் எங்கிட்டயும் சொல்லிட் என்கிட்ட பொழம்பிட்டே இருக்கான் என்னட நீங்க எல்லாரும் வேலைக்கு போறீங்க நான் மட்டும் சும்மா உட்காட்டு இருக்கேன்னா போனா கவர்மென்ட் வேலைக்கி தான் போவேனா என்னபா பண்ண முடியும்
அதெல்லாம் கனவாயிடுச்சு இப்போ பஸ்ட் டாக்டர் எப்படி கனவாயிடுச்சோ இப்ப கவர்மெண்ட் எக்ஸாம் முங்றதெல்ல கனவுதான் அது
கிடைச்சா தட்டிரிலாம்னு பாக்குறானுங்க
ஆமா அஅ அது வேணுமோ உண்மைதான் அவங்க ஆசைப்படுற தப்புல்ல அதுக்கான அது அதுல வர பெனிஃபிட்ஸ் வந்து தரமானது இல்லையா
இல்ல அது கரெக்ட் தான்பாய் இப்ப நீங்க இப்ப நீங்க யார் கூட சேறீங்க இப்ப நீங்க கவுர்மெண்ட் எக்ஸாம் படிக்கன்னா இன்னொருத்த கவுர்மெண்ட் எக்ஸாம் படிச்சானா அவங்க கூட சேந்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துல கிடைக்கிறது ஒரு ஒரு வருஷத்துல கிடைச்சிரும் இப்ப எங்க கூட வந்து சுத்துனா நாங்களே வேலைக்கு போறதே இதா இருக்கும் எங்க கூட வந்து சுத்தி சுத்ர அது கிடைக்கா போயிர்ல சொன்னாலிங் கேட்க மாட்டி
அவனும் ஒரு இன்ஸ்டியூட்ல வர கேப்பான் பஸ்ட்ட் வந்து படிக்கிறப்போ ஒரு இன்ஸ்டியூட்ல வர சேந்து படிச்சான் அந்த இன்ஸ்டூட்ல இருந்து நடுல நடுவுல வந்துட்டான் அங்க ஒரு அம்பதாயிரம் கட்னா அங்க ஒரு அம்பதாயிரம் கட் இதே இன்ஸ்டூட்ல வேற படிச்சுட்டு அதுக்கப்புறமா நடுலயே வந்துட்டு அப்பியே பாஸ் ஆகல அந்த ஐம்பதுாயிரத்துக்கு ஒக்காது எதோ ஒரு கோர்ஸ்டிச்சு வேலைக்கு போயிட்டு அப்புடி அப்புறமா படிச்சிருந்தா கூட ஒரு நல்லா இருந்துருக்கும் ஏன்னா அப்ப ஐடில ஒரு வேலை இன்னக்கி ஒரு அட்லீஸ்ட் அப்ப ஸ்டார்ட் பண்ணிருந்தா கூட நாலு வருஷத்துல ஒரு நாப்பதாயிரத்துக்கு வந்திருக்கலா
ஆமா இப்ப அந்த அம்பதாயிர இருந்தா கூட அஞ்சு கன்னுக்குட்டி வாங்கி விட்டா கூட
ஆமா அ இந்த நாப்பதாயி ரத்துக்கு இந்த ஐ டி வேல பாத்துட்டு நீ பேங்கிங் எக்ஸாம் கெடைச்சி பாஸ் ஆனா பரவால்ல இல்லயினாலு திருப்பி இந்த ஐ டி ஐ டி ல ஐ டி வேலலயே கண்டினுயு
ஆஹ் இல்லாட்டி ஃபிரெஷ்ஷர் சேலரிதா வாங்கிட்டு போகணு
நாலு வருஷோ ஏண்டா பண்லனா இப்ப பேங்க் எக்ஸாம் படிச்சிட்ருந்தனா எவனு வேலையு குடுக்க மாட்டா
உம் ஏஜ் பார் ஆய்டு அது போக பாத்தீங்கனா மெய்னா ஃபிரஷ்ஷர் சாலரிதா குடுப்பானுக
இல்ல படிக்கனுன்னு நெனைக்கிறவ வேலை கெடைக்கும்னு ஒரு வருஷத்துல இல்ல ஒன்ர வருஷத்துல அ டூ இயர்ஸ்ல அச்சீவ் பண்றாங்னா பிரச்சன இல்ல இந்த டூ இயர்ஸ் மேல தான்றவங்க எல்லா ரொம் ப ரேர் கேஸ்தா ச்சா அதுல பாஸ் பண்றது ஏன்னா அவங்க ரெண்டு வருஷ் சும்மா வீட்ல ஒக்காந்து சும்மாவே து எந்த வே வே ஐ மீன் எந்த எய்ம்ஸு இல்லாம எந்த இது இல்லாம உக்காந்து படிச்சு அப்டியே எது பண்ண முடியாது அப்போ வேற நாலு வருஷத்துல என்ன பண்ண முடிய சொல்லு அதுல ரெண்டு வருஷ வீட்டு ச வேலைக்கு வந்து அத சம்பாதிச்சுருக்கலா
ஆமா ப்ரோ ஏன் அவங்களுக்கு ஆசதா ஃபஸ்ட் எக்ஸாம் எழுதனவுடனே பாஸ் ஆயிரலான்னு சொல்லிட்டு
நீங்களு இது இத அட்டெண்ட் பண்ணீங்களா
இல்ல இல்ல ப்ரோ நா எதுவு பண்ணல ஒய்ஃப்தா பண்ணுவாங்க அப்பப்போ எடையில டீச்சர் எக்ஸாம் வந் துச்சுனா
ஓகே அ அவுங்க எழுதுல இல்லையா அவுங்க ஆமா டீச்சர்ஸ்னா அவங்க வேற எது எக்ஸாம் பேங்க்கு கூட எழுதலா எல்லா இல்லையா
இல்ல ப்ரோ அவ டீச்சருக்குதா எழுதுவா
ஓகே ஓகே
உம் சேரி ப்ரோ அது ஃப்ரெண்டும் ஐ டி தா போயிட்ருக்கா கேர்ஷாஃப்ட்ல ஒர்க் பண்ணிட்ருக்கா
இன்னு இன்னு இப்ப நீங்க சொன்னீங்கல்ல ஒருத்தரு படிச்சுட்டு இருக்காரு அவரு இன்னு படிச்சுட்டே இருக்காரா இல்ல வேலைக்கு போயிட்டாரா
எது ப்ரோ அந்த கவுர்மெண்ட் எக்ஸாமா அவரு இன்னு வெறித்தனமா படிச்சுட்டு இருக்காரு ப்ரோ முக்காவாசி எங்கூடதா சுத்திட்டு இருப்பாரு அவரு எடுக்கறது எல்லாமே அட்டம்ட்டுதா ப்ரோ எழுதுறது எல்லாமே அ அது தெரியல ப்ரோ அவரு என்னென்ன கெடைக்குதா எல்லாத்தையு எழுதுவாரு
உம் அது அதுல ஒரு எக்சப்ஷன்ல சில பேர் இருக்காங்க அப்டி ஒரு எக்ஸாம் க்கு மட்டுமே ஃபோகஸ் பண்ணி படிக்கிறவங்க இருப்பாங்க சில பேர் அ வர்றது எல்லாத்தையும் எழுதுறவங்க சில பேர் இருப்பாங்க
கவர்மெண்ட் வேல எந்த வேல கெடச்
பத்து ரூபாவோ இருப்பதே ஆமா போயிட்டு நீ அந்த போன் வச்சட்டு ஏனா ஒரு நாள் பேங்க்ண்ட் படிக்கிறவன் கூட படிக்கிறா படிக்கிறான் பட் அவ படிக்கிறது எப்ப தெரியுமா நைட்டு எட்டு மணிக்கு மேல ஓக்காந்தி படிப்பா அதுவரைக்கும் சும்மாதா உக்காந்துருப்போம் அதுக்கு நீ வேலைக்கு போய்ட்டு புக்கு எட்டு் மணிக்கு உக்காந்து படி
ஓகே நண்பா இன்னொரு கால்ல சந்திக்கல நண்பா ஓட பேசனல்லா சந்தோஷமா இருக்கே நன்றி நண்பா ஓகே நண்பா